மாலை நல்லார்க்கீங்ளா சாப்டீங்ளா வீட்ல என்னப் பண்றாங்க
இல்லாருமே இங்க நல்லாருக்காங்க நாங்ளு சாப்டாச்சு நீங்ளு சாப்ட்டீங்க பெரே அடுத்து வேல என்னப் பண்லான்ருக்கீங்க
அடுத்த வேல என்ன பண்றதுன் தெர்லிங்க பாக்லாங்க இரவுகுள்ள இருக்கற பணிய முடிச்சுவுட்டு எதாதுப் படம் பாக்லாமான் பாக்றங்க
ஆமாங்க ஒரு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்சான ஒரு மோட்டிவேஷனான ஃபயரான ஒரு படத்த போட்டம் நைங்க லைஃபுக்கு ஒது உதவிகரமா இருக்கு நம்மளுக்கு பாத்தினா ஒரு வெறியாகுங்க அது மாதிரி ஒரு நல்ல படமா எடுத் து சர்ச்சு பண்ணி ஆன்லைன் யூடியூப்பில இருக்குதுங்க எத்தனையோ வலைதளங்கள்ருக்குங் எல்லாத்திலியும் போட்டு ஒரு தெறிக்கவிட்ற மாரி ஒரு படத்த ஒன்னு போட்டோம் நைங்கே
கண்டிப்பாங்க அது பண்லா அது பண்ணலாமா இல்ல இன்னொரு வேலைகள் இருக்கு அதே பண்லாமான்னு ஒரு யோசனையா இருக்குங்க
நீங்க வேலைய இருந்தா வேலைய பாருங்க ஏன்னா வேல வந்து ஊதியங் குடுக்கறது இது பாத்தீனா பொழுதுபோக்குறது பொழுதுபோக்குறத பாத்துட்டே இருந்தோம்னா நம்மளோட வேலைய வந்து அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கனா கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியாது நம்ம உழச்சாதா நம்மளுக்கான கோல் அச்சீவ் பண்ண முடியு இப்ப நீங்க அது அதுக்கான வேலைய பாருங்க ம்
அதுதா பாக்கலாம பாக்குற ஆனா நேரு காலமு ஒத்து வந்துச்சுனா கண்டிப்பா அத பாத்துருவங்க பாக்லாங்க என்ன நடக்குன் தெரிலிங்க
ஏன்னா பார்த்தீங்கன்னா வேலைக்கெல்லா போயிட்டு பணியெல்லா பாக்குரதுல்லா சிரமங்க ஆனா நம்ம வீட்டுல இருந்தே ஒரு பணி கெடைக்கிறப்ப அந்த பணிய நம்ம ஈஸியா முடிக்கிறப்ப அத வந்து நம்ம கஷ்டப்பட்டு பண்ற மார் இருக்கூடாது நம்ம எதுமே இஷ்டப்பட்டு செஞ்ச அப்பட்னா அது கஷ்டமாவ
கண்டிப்பா கண்டிப்பாங்க அது அதாங்க நானு மைண்ட்ல வச்சுட்ருக்கே பாக்லாங் பாக்லாங்க
ஆ ஓகேங்க நல்லது நல்லதுங்க
செரி செரிங்க அப்புறோ வெளியெல்லா எங்கேயு போலீங்களா எங்க இப்ப நண்பர்களா எது கூப்புலீங்ளா மழையில வருதுங்ளா
அ நண்பர்கள்லா இருக்காங்க எனக்குன்னு நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு விடாம போறாங்க ஒரு நாள் கூட லீவ்வு போறக்கே யோசிப்பாங்க ஆனா அவுங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க நைட்டு வருவாங்க வந்து கால் பண்ணுவாங்க அப்ப போய் பாக்கணுங்க நீங்க
பரவாயில்லைங்க நாலா எங்கேயு போறது இல்லிங்க வீட்லதாங்க வீட்டு வெளிய போனா வேலைக் போக போவாங்க இல்லன்னா தமிழ் உரைகள் போறன்னா போவாங்க மத்தபடி நண்பர்களோட அதிகமா எங்கேயு வெளிய போறதில்லைங்க புடிக்கிலீங்க போறதுக்கு அதனால எங்கேயு போறதில்லைங்க உங்கள உங்களவுக்கலா நா எங்கெயு போறதில்லைங்க
நல்லது நல்லதுங்க
சேர் சேரிங்க நீங்க அங்க மழையெல்லா வருதுங்ளா இல்ல எப்டி இருக்குதுங்க கிளைமேட்லா
இங்க மழையவே காணங்க வெயில் தாங்க அடிக்குது போட்டு வெயில் தா போட் பொழக்குதுங்க வெயிலு மனுசன் மழகிது வச்சா நல்லா இருக்கு குழு குழுன்ருக் குன் பாக்குறங்க குற்றால அருவியிலே‌ குளி ச்சது போல் இருக்குதா அந்த பாட்லா கேட்டா இனிமையா இருக்கு அது மாரி நா நெனைக்கிறங்க குழு குழுன்றுக்குன்னு நெனச்ச அந்த குழுமையே வர மாட்டேகுதுங்க
ஒண்ணு வரமாட்டேதா ஆமாங்க ஆமாங்க அதுதா நானு நெனச்சிட்ருக்கே பாக்லாங்க நேரங் காலங் கூடி வந்தா தாங்க ஏது ஒரு இருந்தாலு பண்ண முடியுங்க
ஆமா ஆமாங்க
சேரி சேரிங்க அப்பறங்க நைட்ல என்ன ச சமையலு என்ன சாப்ட போறீங்க என்னெல்லா பண்லாக்கு எல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க
நைட்டுன்னா ஒன்னு இல்லைங்க வீட்ல யாரு இல்லைங்க மனைவி பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்கே நா வீட்லதா இருக்கே நைட்டு் பாத்தீங்கன்னா ஒரு பூரி பாத்தீங்கன்னா பூரி போட்டு தேக்கா சட்னி வச்சு சாப்டுக்லாமான்
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவாயில்ல பரவாயில்ல
ம் சேரி ஓக்
சேரிங்க
என்ன மாரி என்ன ஒர்க்கு பண்ணுறீங்க என்ன வேலைக்கு போறீங்களா
நாவேலைக்கு போயிட்டு தாங்க இருக்க பாக்கலா பாக்கலாங்க அது வெளியில வீட்ல இருந்து பாக்குற மாதிரி சின்ன சின்ன வேலைங்கள்யெல்லா பண்ணிட்டு இருக்கங்க அந்த வேலைகள் இப்ப நிறுவனத் இதுக்கப்பற வேற எங்காவது எதாவது பண்ண முடியுமானு பாக்கணுங்க நீங்க எல்லா எந்த மாறி வேலைக்கெல்லா போயிட்டு இருக்கீங்க
நம்ம பாத்தீங்கன்னா எந்த வேலயு பாக்குலைங்க வேல பாக்குறதே இல்லங்க
சேரி சேரிங்க சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க வீட்டுல இருக்கவங்களா ஊருக்கு போயிட்டாங்களா இல்ல நீங்க மட்டு தா இருக்கீங்களா என்ன பண்றாங்க அவங்க எல்லா
வீட்டுள்ளா இருக்கோங்கள்ளா ஊருக்கு போயிட்டாங்க நா மட்டு தா வீட்ல இருக்க இப்ப பாத்தீங்கன்னா வேலைய விட்டு ஒரு வார மாச்சு இனி மேல் தாங்க வேலைய தேடி நல்ல வேலையா புடிச்சு இன்னொரு வேலைக்கு போகணுங்க
பரவாயில்ல பரவாயில்லங்க
சொல்லுங்க நீங்க பேசறதுக்கே பேசவே மாட்டிக்கிறீங்க ஏன்னா ஏதோ ஒரு கஷ் கஷ்டத்துல இருப்பீங்க போல என்ன மாறி கஷ்டம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க
அப்டியெல்லா ஒண்ணும் இல்லங்க நீங்க எப்டிங் வெளிய நண்பர்கள் வந்தாதா போவனுங்கிறீங்க எப்டி நண்பர்கள் வேலையெல்லா முடிச்சுட்டு வரதுக்கு இந்த அவங்க எந்த நேரத்துல வருவாங்க நீங்க எந்த நேரத்துல வெளிய போவீங்க எவ்ளோ நேரலா வெளிய இருந்துட்டு வருவீங்க
நா பாத்தீங்கன்னா வெளிய வந்து எவ்வளவு நேர இருன்ட்டு வருவன்னு எனக்கே தெரியாதுங்க இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா மனைவி குழந்தை குட்டி யாரும் இல்லாதங்காட்டி நம் போனனா வரக்கு எவ்ளோ மணி நேர வேணா ஆகுலாங்க ஏன்னா என்ன கேக்குறக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்றதுக்கு யாரும் இல்லங்க அம்மா அப்பாவ பாத்தீங்கன்னா இருக்காங்க அம்மா அப்பாவ பாத்தீங்கன்னா தனியா இருக்காங்க அவங்களுக்கு நா வீட்டுல இருக்கனா வெளிய இருக்கன்னா யாருக்கு தெரியாதுங்களா
ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணா வெளியே போலா எங்கப்ப வேணா உள்ள வரலா யாரு எங்க வேணா சுத்தலா அந்த மாதிரி உங்களுக்கு ஃரீடம் கொடுத்துட்டாங்க இல்லங்களா
ஆமாங்க ஃப்ரீடம் இல்லாட்டி எல்லா ஒன்னுமே பண்ண முடியாது பாத்தீங்களா
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆனா இதுவே மனைவி இருந்தாங்கன்னா எங்க போனாலு எங்க எங்க போற இதுக்கு போற எப்டி போற இதெல்லா கேட்பாங்க அ அவங்க ஊருக்கு போயனாலங்க போய் ஜாலியா இருப்பீங்க ஆமாங்க ஆமாங்க
ஆமாங்க இருக்கு ஆ மனைவி ஊருக்கு போயிட்டு அது இந்த வார வந்துருவாங்க அது வரைக்கும் க்கும் நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க புரிது புரிதுங்க நல்லது நல்லது சரிங்க எப்டியோ ஒண்ணு போற வரைக்கும் இப்ப நீங்க சந்தஷமா இருங்க
செரிங்க நல்லதுங்க நன்றி வணக்கங்க அப்பறங்க
உங்களுக்குல்லா சமையல்லா பண்ண தெரியீங்களா இல்ல நீங்க எது நை ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல அதல்லாம் எப்டி பண்ணுவீங்க எப்டி உங்களுக்கு தெரிஞ்சது எப்டி கத்துக்கிட்டீங்க
எல்லாமே படிப்படியா கத்துக்கிட்டு ந்தாங்க எடுத்து எடுதொன்னே நம்மளுக்கு என்ன சமையல் மாஸ்டராங்க நம்ம ஆ குழந்தையிலயே பிறக்கிறப்ப நம்ம கத் தோச கரண்டி இட்லி குண்டால்லா எடுத்துட்டாங்க வந்த இல்ல இல்லங்க அப்டியே படிப்படியா கத்துக்கிட்ட தாங்க எல்லாமே
அத தானங்க அதாங்க கேட்டுங்க எப்டி நீங்களா பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கதாங்க கேட்டே மத்தபடி எதுல்லைங்க
டெக்னாலஜி டெக்னாலஜி இருக்குல்லங்க நம்ம கிட்ட டெக்னாலஜின்னு ஒண்ண வந்ததுலருந்து நம்ம பாத்தீங்க என்ன சமையல் வேணுமோ அடிச்சமா அவங்க சொல்றத அப்படியே பண்ணமா செஞ்சு சாப்ட்டமான்ருப்பனுங்க
சேர் சேரிங்க புரியுது புரியுதுங்க பரவால்லைங்
சமையல்லாம்
ஆ நாங்கள்லா பண்ணுவோங்க சமையல்லா பண்ணிருக்கோங்க பண்ணுவோங்க எனக்கு தெரிஞ்சளவுக்கு பண்ணுவோங்க வெஜ்ஜாருக்கட்டு நான்வெஜ்ஜாருக்கட்டு எதாது தெரி்ஞ்சளவு பண்ணிப்போங்க எனக்கு அளவா பண்ணுவோங்க மத்தவங்களுக்கெல்லா பெருசா பண்ற மாரி இல்லைங்க நீங்கள எப்படி உங்களுக்காவு மட்டு பண்ணிக்கீங்களா எல்லாத்துக்கு சேத்து பண்ற மாரி இருக்குங்களா
என்னதுங்க
இல்லைங்க சமையல் வந்து நீங்க உரம் உங்களுக்கு மட்டு பண்ணிக்கிற மாதிரி தெரியுங்களா இல்ல வீட்லருக்க எல்லாத்துக்குமே நா சமைக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குங்களா
வீட்ல இருக்கு எல்லாத்துக்குமே சமைக்கிற அளவுக்கு திறமை இருக்கு இப்ப நமக்கு ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு கேரட்டு் போடுறோண்ணா பத்து ஆளுக்கு அப்ப எத்தன கேரட் போடணுங்க கணக்கு இருபது கேரட் போடணு அது மாதிரிதாங்க கணக்குப்படி அப்படி ஒரு எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கணுங்க
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க சேரிங்க அங்கல்லா மழையெல்லா எப்படிங்க மழ வருதுங்களா மழெல்லா எப்படி இருக்குது கிளைமேட்ல்லா
கிளைமேட் தாங்க இங்க வெயில் தாங்க அடிக்கிது மழையே பாக்க முல்லீங்க
சேர் சேரிங்க பரவால்ல பரவால்லலைங்க அப்புறோ நீங்க நைட் ட்டு வெளியே எங்யாவது நண்பர்கள் வந்தா வெளியே போற மாரி இருக்குங்றீங்க போனா எப்ப வருவீங்கங்றது து சொன்னீங்க உங்க இஷ்டோங்குறீங்க நீங்க நண்பர்களோட வெளிய போனீங்களா குறிப்பிட்ட எடத்துக்கு போய் உக்காந்து பேசுவீங்களா இல்ல வெளிய எங்காவது சுத்தி பாக்குறதுங்க போயிருவீங்களா
நா நண்பர்களோட பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட எடத்துலயே பாத்தீங்கன்னா உக்காந்துப்பேங்க எங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எடம் இருக்குங்க அந்த எடத்துல பாத்தீங்கன்னா உக்காந்து நாங்க பேசிட்டு இருப்போ இப்ப பாத்தீங்கன்னா அங்க குறிப்பிட்ட எடத்துல பாத்தீங்கன்னா உக்கார விட மாட்டேக்கிறாங்க இன்னொரு குறிப்பிட்ட எடோ எங்கயாச்சு இருந்துச்சுன்னா நாங்க அது இல்லிங்க அங்க ஒருத்த யாரோ மது அருந்து விட்டு கீழே விழுந்து இடுப்பெலும்பு ஒடஞ்சு போயிருச்சாமாங்க அதுங்காட்டி ஆ உக்காரவே கூடதுன்னு எல்ல போராட்டம் பண்ணி கடுப்பேத்திட்டு இருக்காங்க அது கட்டி நாங்க போறதில்லைங்க
நல்லது நல்லதுங்க பாத்துங்க அந்த எடத்துல உங்க உங்களையு அந்த மாரி ஏதாது ஏதாது சொல்லி ஏதாது பண்ணிர போறாங்க பாத்துங்க
ம் என்ன வேணா நடக்குதுங்க நம்மளுக்கு பயனா என்னன்னே தெரியாதுல்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த மாரி தெரிஞ்சதுன்னா ஒடியாந்துருங்க உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லைங்க நடந்தா நீங்க அந்த எடத்துலருந்து எப்படி நம்ம ம வெளியே வறதுங்கறது தெரிஞ்சு வச்சுக்கங்க தனியா வெளிய வந்துருங்க
நம்மளக்குல இப்ப எப்பிடி இந்த இவரு கமல்ஹாசன் சொல்லுவார்ல செட்ர சோத்து மண்ணே எ கண்ணு வேணுன் கேட்டியாம்மா ஏ கண்ணக்காட்டுவாரு பாத்தீங்ளா அந்த மாரி ஆளுங்க நானு
இப்ப நீங்க வந்து மாற்று இடங்கள் வேணு மாற்று இடோ இருந்தா போவோங்றீங்க இப்ப மாற்று எடனா எந்த இடங்க எந்த மாரி இடோங்க நீங்க விரும்பரத்
இப்ப நாங்க பாத்தீங்ன்னா நாங்க நாங்களா பாத்தீங்ன்னா சைட்ல போட்டு வச்சிருப்போங்க பாத்தீங்ன்னா எம் டி லேண்ட்லா சைட்டு போட்டு வித்துட்டுருப்பா அந்த சைட்ல பாத்தீங்கன்னி சேல்ஸ்சாகாத சைட்ல இருக்கு அது நீட்டா கிளியரா கிளியர் பண்ணி நீட்டா வச்சிருப்பாங்க தூய்மையா வச்சிருப்பாங்க அந்த இடத்துல போய் நாங்க உக்காந்து பேசிட்டு நாங்க விளையாண்ட்டு வருவோங்க
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க எப்படியு அங்க எல்லா இப்ப நீங்க அந்த இடத்த நீங்க ச் வேணானு சொல்றாங்கண்ணா இன்னொரு இட நீங்க அந்த மாரி பாக்கணுனா எங்க பாப்பீங்கன்னு கேக்குற
இன்னொரு இடம் பாத்தீங்ன்னா அது பக்கத்துலயே இன்னொரு சைட்டு இருக்குங்க அங்க போயிருவோ
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க ஆனா நீங்க நண்பர்கள்லா இப்ப குறிப்பிட்ட பே இடத்துல உக்காந்து பேசணன்னு சொல்றீங்க அந்த இடத்துல பேசுறக்கான நண்பர்கள் எத்தன பேர் நீங்க போவீங்க எத்தன பேரு எத்தன வாகனத்துல போவீங்க இல்ல நடந்தே போயிருவீங்களா வீட்ல இருந்து
இல்ல இல்ல ரெண்டு வாகனத்துல பாத்தீங்கன்னா நாலு பேரு போவோ ஒரு வாகனத்துக்கு ரெண்டு ரெண்டு பேர் போவோ நாலு பேர்தா மொத்தமே
சேரி சேரிங்க
நாங்க போய் கொஞ்ச நேர பேசிட்டு லூடோ வெளையாடுவோ லூடோ வெளையாண்ட்டு ட்டு அப்டியே பேசிட்டு கேம் விளையாட்டு அப்டியே நாங்க அப்டியே வ ருவங்க மத்தபடிலா ஒன்னு இல்லைங்க
இந்த மாரி விளையாறக்கு பாத்தீங்ன்னா வீட்ல இருந்தெ விளையாலா ஆன்லைன்ல நீங்க அங்கா போய்தா விளையாணுனு கிடையாது இல்லனா அங்க போய் வெளயாறக்கான காரண என்னங்க
அங்க ஒரு நிம்மதி கிடைக்குங்க அங்க வந்து வீட்டுல என்ன குழந்தை எல்லா விழது அங்க இங்க போயிட்ருக்கு கத்திட்ருக் கு அந்த குழந்தைய பாத்துக்கணு அங்க போனா அந்த மாரி வேல இல்லலங்க சும்மா அப்டியே படுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அந்த நாயோ இந்த நாயம்லா பேசிட்டு விளையாண்ட்டு இருப்போம்லங்க
நீங்க வந்து நீங்க வெளிய போறதுக்கு காரனோ வந்து இப்ப எங்கட்ட ஒன்னு சொன்னீங்கில்லைங்களா இதனாலதா வெளிய போறோ அப்டின்னு வீட்லருந்து பண்ணவ பண்லா ஆனா வெளியே போய் பண்றதுக்கு இதா கார்னோன்னு ஆனா வெளிய விட மாட்டே போ கூடாது அப்டின்னு சொல்லும் போது நீங்க இத வந்து வீட்லயு சொல்லிட்டு இதுதா காரனோ அப்டின் சொல்லி நீங்க வெளிய போறக்கு அனுமதி கேக்லா இல்லீங்ளா
அப்புடி கேட்டமுனா நம்ளுக்கு சோறு நாலயபின்ன கெடைக்காதுல்லங்க
அதாங்க கேக்கற அந்த மாரி நீங்கதா எப்
அப்டி ஒப்பனா எடுத்தவொனே பேசிற கூடாதுங்க பையனா என்னன்னு தெரியாதுங்க எ மறிவாத மறுவாதைன்னு ஒன்னுருக்குல்லங்க அந்த மறுவாதைய காப்பாதுனுமில்லங்க
அதாதா நீங்க அப்டி சொல்லும் போது அப்ப நீங்க
நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன்
நன்றிங்க நன்றிங்க மீண்டும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கொங்க நன்றிங்க நன்றிங்க